ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கங்கோ எப்டி இருக்கீங்கோ
ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்கே
ஆ நல்லா இருக்கே சாப்பிட்டியா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்டே பா நா வந்து சொல்லுங்க சொல்லிடுங்க
நா வந்து இன்னைக்கி தட்டப்பயிரு சொரக்கா காராமணின்னு சொல்லுவோல்ல காராமணி சொரக்கா போட்டு கொழம்பு தேங்கா அரசி ஊத்தி வெண்டக்கா பொரியலு
உம்
கால டிஃபனுக்கு வந்து சேமியா கிச்சேடி அதுக்கப்புறோ சட்னி அவ்ளோதா முடிஞ்சி
சூப்பர் சூப்பர்மா சொரக்கா போட்டு எப்டி வச்சிங்கோ கார கொழம்ப
தானு சொரக்க நல்லா எலசா இர்ந்துச்சு நேத்து மார்க்கெட்ல பாத்த பழமுதுர்ல சம பிஞ்சி எலசா இருந்துச்சு காயி செரி அதனால ஒன்னு எடுத்துட்டு காராமணி ஒரு பேக்கெட் வாங்கினு வந்துட்ட பைட்டு தேவ்யான அளவு மட்டு காராமணிய ஊற வச்சிகிட்டா காலைல எந்திரிச்ச ஒனே நல்லா கழுவிட்டு குக்கர்ல விசில் விட்டுட்டே அதுக்கப்புற கடாயில வந்து எண்ணய ஊத்தி
ம்
கடுகு போட்டு ஜீரகத்தை போட்டு கரேப்ள்ளைய போட்டு
அ
அப்றோ ஒரு பெரிய வெங்காயத்த எடுத்து அப்டே கட் பண்ணி பொடுஸ்சா அரிஞ்சு அந்த எண்ணைய்ல போட் டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வருத்து எடுத்துட்டு அதுக்கப்புற அந்தய பிஞ்சு காய அழகா தோல சீவி குட்டி குட்டி ஸா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அதுலேயே நாலா கட் பண்ணி குட்டி குட்டி குட்டி குட்டிசா கட் பண்ணி வாஷ் பண்ணி வெச்சுட்டு வெங்காய நல்லா வதங்கன ஒனே இந்த சொரக்காவ எடுத்து போட்ட அம்மா இத பிஞ்சு எலசா இருந்துச்சி சொரக்கா நல்லாருக் கு எலஸ்சா இருந்துச்சி தொட்டால அவ்ளோ சாஃப்டா இருந்துச்சி ஆ சாப்ட்ருவாங்க த இது போட்டுட்டு காய் போட்டுட்டு ஆமா தேங்கா அ ஃபர்ஸ்ட்டு காய் போட்டு நல்லா வதங்குனோனே மஞ்சத்தூள் மொளகாத்தூள் உப்பு தேவ்யான அளவு போட்ருவே
ம்
போட்டு நல்லா வதங்குன ஒடனே இந்த சைடு வந்து பாத்தீங்கனா தேங்கா நம்மளு கொழம்புக்கி கொழம்பு எவ்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்கா நா வந்து புளி இதுக்கு போட மாட்ட அதுக்கு பதல் தக்காளி நல்லா ஆட் பண்ணிப்பே குட்டி குட் டி சைஸ் தக்காளி இருந்துச்சு குட்டி குட்டியோண்டு அது ஒரு நாலு தக் காளி வந்து மூக்கு கிள்ளிட்டு எடுத்து போட்டு
ம்
அது கூட பூண்டு நாலு பல்லு போட்டு
அ
நல்லா மை மாரி நைசா அரச்சிக்கிட்ட
அ
அரச்சிக்கிட்டு இந்த இது இருக்கு இல்லிங்ளா
அ
கொட்ட வேக வச்சுருந்தோ இல்லயா அதுல இந்த தேங்கா தக்காளி பூண்டு அத போட்டு அப்றோ வதக்கி வச்சிருந்த காயி மஞ்சத்தூள் மொளகாத்தூள் வெங்காய எல்லா அதுலே போட்டு
ம்
அப்புறோ ரெண்டு பாத்தர்த்துலியு தண்ணி ஊத்தி அலசி அதல ஊத்திட்டு
ம்
நல்லா கொதிக்க வெச்சு
ம்
கடசியா கொத்தமல்லி போட்டு எறக்குனா அவ்ளோ நல்லாருக்கு
ஓ நல்லா பரவால்ல நல்லா செஞ்சிருக்கிங்க நானு இனிக் கால்லே வந்து இந்த ராகி கேவுரு மாவு ரொட்டி செய்வாங்க தெரியுமா அட என் அட அடன்னுவாங்களா அது அது பண்ணிட்டு ஆ இது அதுக்கூ இது வந்து கீர கொழம்பு சாதம் மதியத்துக்கு வந்து கீர கொழம்பு சாதோ பீக்கங்கா பொரியலு ஆ காலைல வந்து இது பண்ணிட் டோங்கோ நாஸ்டாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னொன்னு எ பொண்ணுக் வந்து இன்னிக்கி ராகிலே ஸ்கூலுக்கு வந்து எத்துட்டு வரனுன் சொல்லிருந்தாங்களா எதாச்சு ஒரு ஐட்டமு அதனால வந்து அந்த ரா கி ஐட்டம் பாத்து செஞ்சி குத் அமிச்ச
கூல்ல சொல்றாங்களா இது இது இந்த நாள்ல இது எத்துறாங்க ஓ ஸ்நாக்ஸ்க்கு
அது அந்த நாள்ல நீ எத்துட்டு வரனு இல்லன்னா ஃபை ருபீஸ் பைனுன்ற மாரி தெரிலே இப்ப புதுசா ஜாயின் பண்ண வச்சிருக்கோங்க ஸ்கூல்லு ஆனா பரவால்ல இந்த மாரி ஹெல்தியா சொல்றது நம்போ செய்றதே கெடையாது இப்டி சொன்னாலாச்சு அட்லீஸ்ட் ஸ்டெப் எடுத்து செய்வேல்ல ஸ்கூல்ல செய்ணுமே சொல்லிருக்காங்ளே
கரெக்ட்டுதா நீங்க சொல்றது கரெக்ட்டு பசங்களு சாப்பலனா கூட ஸ்கூல்ல சொல்லிருக்காங்க எல்லாரு எத்துன்னு வந்துருக்காங் கண்டிப்பா சாப்ட்டே தீருவாங்க ஏனா அவங்களுக்கு வேற வழியே இல்ல
ஆமா ராகிலே எதாச்சு ஒரு டிஷ்ஷுன்னாங்ளா சரி எனக்கு டைம் இல்ல சரி இதனா கொஞ்சொ சீக்கிரமா ஆயிடுமேன்டு இது பண்ணி முடி ச்சுட்டு அப்டியே எல்லாருக்மே பிரேக்ஃபாஸ்ட் அதுவே செஞ்சுட்டங்கோ இன்னி அது அதுன்னுட்டு தனி தனியா செய்ய முடியாது
நல்லாருக்கு ராகி புட்டு மாரி
ஆ
ஆ
அதனால அத நெறைய செய்றாங்க ராகு புட்டு அது இதுன்ட்டெல்லா நா செஞ்சது வந்து அப்டியே தவா மேல தட்டிட்டுங்கோ வெங்காயோ கொத்தமல்லி பச்ச மொளகா ராகி ரொட்டி ஆமா வதக்கிட்டு க கல்லபருப்பு கடுகுல்லா போட் டு ஆ அதுலே வெங்காயோ எல்லா போட்டு தாளிச்சிட் டு ஆறவுட்டு ராகி மாவுல கொஞ்சோ தண்ணி உப்பெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அத போட்டு வதக்குந்து இதுல போட்டு இது பண்ட்டு ஆ தவால அப்டியே தட்டி எடுத்துக்குனே அ நல்லா வந்துது எல்லாரும்
தட்டிக்கிட்டீங்ளா
ஆமா தவாலயே வச்சு தட்டிக்கின
அது எப்டி தட்னீங்க தவால கொஞ்சோ எண்ண ஊத்திட்டு ஸ்லோல இருக்குறப்பயா இல்ல எப்
கொஞ்சொ நா க கொஞ்சொ தண்ணி மாதிரி இது பண்ணிப்பேங்க ரொம்ப கெட்டியா இது பண்ணிக்க மாட்ட ஆ அது வந்து எ எனக்கு அது பழக்கியோ பழக்கமா ஆயிடுச்சு நா வந்து இது இந்த மாரி வந்து ரவைல யிலல்லா கூட மிக்ஸ் பண்ணி செய்வே ரவ ஆ அப்றமா ராகி மாவு கேவரு இது என்னது ம மைத இது அ என்ன சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு இதெல்லாமே அரிசி மாவு எல்லாமே ஒரு ஓரு ஸ்பூன் எல்லாமே கொஞ்சோ கொஞ்சோ போட்டு மிக்ஸ் பண்ட்டு செஞ்சா கூட சூப்பரா வருது இந்த மாரி சேரி அந்த மாரி ஆமா அந்த மாரி பழக்கப்பட்டதுனால இதுலயு அதே மாரி நா இது பண்ணி எடு நல்லா வருது
நல்லது
ஒரு மீடியமா கலந்துட்டு போட்டாக்க நல்லா டேஸ்டா ஒரு சில பேர் வந்து ஆமா இல்லிங்க கேடைக்கில இப்ப எமர்ஜென்சின்றது அதனால அப்டியே செஞ்சுட்டு ஆமா அது போட்ட டேஸ்ட் இன்னு சில பேர் வேர்கக்கட்ல இதெல்லா கூட ஆட் பண்றாங்க அதுல
ஆமா ஆமா உண்மதா நீங்க வெறு வெங்காயோ ஆமா இந்த சிமலி உருண்ட இதே மாரிதா பண்ணுவாங்க நீங்க வெங்காய தாளிச்சு போறீங்கில்லயா அப்டி போடாம ரொட் ரொட்டி மாரி சுட்டுட்டு அது நல்லா உரல போட்டு நல்லா இடிச்சு அதுல அது கூட சேந்து இது போட்டுகிறாங்க கல்ல கொட் அட்ட வெல்லோ அதெல்லா போட்டு நல்லா இடிச்சு உருண்ட புடிச்சு வச்சா அது சிமிளி உருண்ட
ஆ ஆமாங்க நா கூட சாப்பிட்டருக்கே பாட்டி எல்லா செஞ்சு கொடுப்பாங்க அப்போ ஆ அவுங்க ஒரு டைம்ல இருந்த இப்ப காலகட்டத்துல வந்து அது அதுதா பேமஸ் அதெல்லா ஏ இதுக்கு எந்த ஒரு பங்க்ஷ மட்டு அதுக்கெல்லாமே செஞ்சு கொடுப்பாங்கோ இந்த ஆப்செரி பங்க்ஷ இதெல்லா வருது பாருங்கோ அதுக்கெல்லா முக்கியமா அத செஞ்சு கொடுப்பாங்கோ அதனால அப்ப அந்த மாரி டைம்ல எல்லா சாப்ட்ருக்கோ அப்புறோ எள்ளு இடிச்சிட்டு எள்ளு வெள்ளோ இதெல்லா எள்ளுருண்டன்டு செய்வாங்க ஆ கடல உ ரு அப்ப எல்லா வீடலயேதாங்க இதெல்லாமே கல்ல உண்டியா இருக்கட்டு க இதெல்லாமே வீட்லதா ரெடி பண்ணி கொடுப்பாங்க இப்ப இப்பெல்லா இன்ஸ்டன்ண்டா வாங்கி குடுத்துற்றாங்க இல்லயா அதெல்லா செய்வே இப்பெல்லா மறந்தே மறந்துட்டோ எப்டின்றது கூட செய்றதே கிடையாது
உண்மதா நீங்கள் சொல்
ஆங்கா அந்த கல்ல உருண்ட கல்ல கொட்ட
அய்யோ இல்லங்க அ நீங்க சொல்றது வந்து உண்மதா அந்த காலத்து யல்லா வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருக்கு நாலஞ்சு பேர் சேந்து செய்வாங்க ஒருத்தரு கலக்கா ஒ ஒர்த்தர் பசங்கல்லா வச்சுரு கலக்கா உரிப்பா ஒகு ஒருத்தரு வருப்பாக ஒருத்தர் வெல்லத்தோடு சேந்து தாகு எடுத்து போட்டு ஒருத்தர் உருண்ட புடிப்பாக ஒருத்தர் ஆற வைப்பாக ஆ அந்த மாரி பண்ணுவாங்க இப்ப ந நானே எல்லா வேலயு செய்யணு நாலு பேருக்கு நானே எல்லா வே இது செய்யுனுனா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு அது காசு கொடுத்து இன்னு ஆளுக்கு ரெண் ரெண்டு தின்றமா காசு கொடுத்து வாங்கிட்டு போலாங்க
ஆமா உண்ம தா அந்த மாரி இதா ஆயிடுச்சு அந்த ரிஸ் யாரு எடுத்து செய்யனுங்கட்டுன்னு இப்ப எல்லா பாக்கெட் ரெடிமேட் பாக்கெட் இப்ப அதே ஆப்சாரி பங்க்ஷன்ன கூட அதுல கூட போய் இப்ப நடுவுல பாக் போனா கூட எல்லாமே பேக்கெட்டா ரெடிமேட்டா வாங்கியாந்து குடுத்துறாங்க பாக்றவங்க கூட யார் வீட்டுல செஞ்சுனா அத இது பண்ணிருக்குங்கோ அப்டின்ட்டு
ஆட உண்மதாங்க மின்னல்லா வந்து தீபாவளி வந்தா போதும் என்னை ஊத்தி ஒரு நாள் முறுக்கென்ன ஒ நாலா அதுஸ் என்ன ஒரு நாள் லிப்பெட் என்ன பக்கெட் பக்கெட்டா சுடுவாங்க
ஆமா அதுதாங்க ஹெல்தி நம்ம வீட்டுல ந நல்லா பாத்து நல்ல எண்ணெயா ஊத்தி ஃப்ரெஷ் எண்ணெயில செய்வோ எல்லாம் குளிச்சுட்டு சுத்த பத்தமா செய்வோ நீங்க கடையில இன்ஸ்டன்ட வாங்குற இப்ப என்னா என்ன ஊத்திருப்பா எல்லா செஞ்சு எண்ணெயிலயே செய்வாங்க எல்லா யூஸ் பண்ண இதுலயே யூஸ் பண்ணிருப்பாங்கோ ஆ அது வந்து அன்ஹெல்டி தெரிஞ்சு கூட நம்ம வாங்றோ அத
உண்ம தா எங்க மாமியாரு ஆனா இன்னும் இந்த தீபாவளி தீபாவளி வந்தா மட்டும் முறுக்கு சுட்ற்றது
ம்
சுட்டு பொண்ணுக்கு தனியா பையனுக்கு தனியா ஸ்வீட்டு இந்த பாதுஷா செய்றாங்கங்க
சூப்பர் சூப்பர் ஆ
ஃப்ராஷ்வு செய்றாங்க ஆனா நா டேஸ்ட் பண்ணி பாத்தா கட அளவுக் இல்ல பட் இருந்தாலு ஓகே நல்லா தா இருந்ச்சு
நல்லா இல்ல அந்த அளவுக்கு ஆ நம்ம அந்த ட்ரை கூட பண்றது இல்ல அது ஆ அதுதா நா சொல்றே நம்ம அந்த ட்ரை
ட்ரை பண்ண சொன்னா எங்க வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு தருவே
இதே நீ இதே வரி ஒருஸ்டோரி ஆச்சு நா வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப இன்ரெஸ்ட் எடுத்து கேக் செய்யணும்னு ரொம்ப ஆச அனால சரி எப்டியா படரை பண்ணி ஆகணும்னு பிரௌனி ஸ்டார்ட் பண்ணங்கோ அதுக்கு லிஸ்ட் கொடுப்போ பாருங்க ஒரு நாலஞ்சு வாட்டி எங்க வீட்டுகாரு வாங்கினந்து வாங்கினந்து குடுத்தாரு அப்பற பாத்துட்டு அது காவுர செலவ பாத்துட்டு உனக்கு என்ன ப்ரௌனி தானே வேணு நா ரெடிமேட் வாங்கினந்து குத்துறே நீ எனக்கு தய்வு செஞ்சு லிஸ்ட் தராத நீயே லிஸ்ட் பாத்தா எனக்கு லிஸ்ட் அதிகமாகுது ரெடிமேட் ப்ரௌனியே கம்மி ரேட்டு தா அப்டின்ட்டுன்னு இப்ப என்ன செய்வே விட்றது இல்லிங்கோ அவுங்கோ ப்ரௌனி சொன்னாவே செம்மா ஆமாங்க செய்வ
என்ன மாரி செய்விங்க ப்ரௌனி ரெசிபி எனக்கு ஷேர் பண்ணுங்களே எனக்கு செய்யவே தெரியாது
ரொம்ப ஈஸி தாங்கோ நம்ம ஒரு ரெண்டு முட்ட எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கணு
செரி
அந்த முட் அப்புறமா இந்த டார்ச் சக்லேட்ட வருது வந்து நம்ம டபுள் பாய்லர் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துகணு பட்டர் சேத்து அது கூடோ
சாக்லேட் எங்க வாங்குறது கடையில எல்லா க
கடைங்கல்லா கெடைக்குதுங்க உங்களுக்கு எல்லா கடையிலுமே கெடைக்குது டார் சாக்லெட்ஸ்ஸு அது வாங்கி ட்டு அதுவு பட்டரு சேத்தி மெல்ட் பண்ணி நீங்க வச்சுக்கணுங்க டபுள் பாயலிங் மெத்தட்ல ஆ மெல்ட் பண்ணி வெச்சுக்கனாக்க அதுக்கப்றோ இதுல
இவங்களா
அ இல்லங்கோ அது குவாண்ட்டிட்டி இரு க்கு நம்ப எவ்ளோ எடுக்றமோ அதோட அந்த அந்த வந்து இவ்ளோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபிப்டி கிராம்ஸ் இப்டி அது நீங்க இதுல போட்டா கூட சர்ச் பண்ண இவ்ளோ கிராம்ஸ் இவ்வளோனு வரும் அத பாத்து கூட நீங்க நியூலி ஆமா பட்டர் மெயினா வேணோங்க இதுக்கு ஆமா பட்டர் முக்கியமா இருக்கணோ மா பட் டர் இருந்தாதாங்கோ அதுக்கப்றோ ரெண்டு எக்கே பீட் பண்ணிட்டு ச்ச நீங்க நாட்டு சக்கர இருந்தா நாட்டு சக்கர போட்டுக்லா சுகர் இருந்தா சுகர் போட்டுக்லா ஆ அது கூட உங்குளுக்கு கோதும புடிக்குனா கோதும மாவ ஆட் பண்ணிக்குலா இல்ல மைதா மாவு புடிக்குனா மைதா மாவ ஆட் பண்ணிக்குலா இல்ல இல்ல நா ஹெல்தியா செஞ்சுகுறே ராகி மாவு வேணோனா ராகி மாவு ஒரு கப் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்கோ அ ரெண்டு முட்ட அப்றோ சக் கர இது அப்றோ மைதா மாவு இல்ல கோது மாவு எத எது ஆப்ஷன் எல்லா நீங்க என்னா எடுக்
நா ஒரு ஒரு கப்பு ஒரு கப்பு ஒரே ஒரு கப்பு வந்து கு ராகி எடுத்துக்குறே அதுக்கு ரெண்டு முட்ட ஒரு பிஃப்டி கிராம்ஸ் டார்க் சாக்லேட்டு சுகர் வந் து தேவயான அளவா
சுகர் வந்து ஆமா நீங்க முக்கா அதுலோட அந்த இதோட கம்மி பண்ணிக்கோங்க அந்த கப்ல ஒவ்ரு உங்குளுக்கு சுகர் கம்மியா இருக்கணுனா ஒரு ஆஃப் கூட எடுத்துக்கோங்க இல்ல கொஞ்சோ அதிகமா வேணுனா ஒரு முக்கா கப் கூட சுகர் எடுத்துக்லா நீங்கோ ஆ ஃபுல் ஃபுல்லா எடுக்காதீங் கோ ஏன்னா எவ்ளோ நீங்க கோதும மாவு போடுறீங்ளோ அதே அளவு எடுத்தாக்கா ரொம்ப சுகர் ஆயிடோ உங்குளுக்கு அதனால முடிஞ்ச வெரிக்கோ கொஞ்சோ லெஸ் பண்ணிக்னா பெட் பெட்டர் உங்குளுக்கு
இப்ப ஏங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அ எக்கு பீட்டர் இல்ல பட் ஃபோக் ஸ்பூன் இருக்கு
நல்லா
கைலனா எப்டி கைலே
அந்த அளவுக்கு ஒன்னோ பீட் பண்ணோன்றதெல்லா ஒண்ணோ கெடியாது லைட்டா ஸ்பூ
ஃபோக் ஸ்பூண்ட்ருக்கு